வணக்கம்
ம் வணக்கம் சொல்லுங்க
தோழி நால்லா இருக்கீங்களா
ம் நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கே என்ன தூக்
என்ன தோழி
தூ
சொல்லுங்க இல்ல இல்ல படுத்திருக்க ஒடம்பு செரியில்ல படுத்துருக்க முடில சுத்தமா
செரி ஆஸ்வத்திரிக்காச்சோ போயிட்டு வராம்ள பின்ன முடில முடிலனு
ம் இல்ல இப்பதாத் தம்மா மாத்தர குடுத்தாங்க போட்ருக்க போட்ருக்க படுத்திருக்க
இல்ல இல்லன்னா போயிட்டு ஒரு ஊசியாது போட்டுட்டு வர்லாம்ல்ல
இல்ல செரியாயிடோ பாப்போ
ஆ செரி செரி இப்போ ஆ த நம்ம வீட்ல இப்ப கேபுள்ளு ன்னா ஒ ஒய்ஃபை இருக்கு இல்லைலே அந்த ஒய் ஃபைல நம்ம கொழந்த என்னா ஒன்னு ஒரு பயனுள்ள தகவல சொன்னா நல்லாருக் கோ அப்டின் நீங்க சொல்லுங்க ஹைவேல குடிச்சிர்க்கியா ஏது வீட்ல ஒரு வைஃபை இருக்கு அந்த வைஃபைல் நம்ம கொழந்தைங் என்ன பைனுள்ள தகவள குடு த நல்லாருக்கோ அப்டின் நெனக்கிறேன்
தகவல்னாம் ஸ்டோரிஸ் அந்த மாரி போட்டு காமிக்கிலா கொழந்தைங்குளுக்கு
என்னாது
ஸ்டோரிஸ்சு தமிழ் கதைகள்லா இருக்கு இல்லையா
ஆமா ஆமா
த அத மாரி போட்டு காம்க்கிலா இல்ல வோர்ட்ஸ்சு கொழந்தைங்க ஒரு மூணு வயசுக்கு கம்மியா இருந்தா அவுங்குளுக்கு இந்த கலர்ஸ்ச சொல்லி குடுக்கறது அந்த ஷேப்ஸ்ச சொல்லி குடுக்கறது அதெல்லாம் போட்டு நம்ம காம்க்கிலா
ஓ அப்டிங்ளா சேரி செர் செரிங்க செரி ஆ எ நானே இப்போ அவுங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்றா ந்த பொம்ம படோ அது மாரிதா பாக்கறாங்க ஆ இது மெரி இந்த ஸ்டோரி எந்த திருக்குறளா இருகட்டுமா மத்த கதைகளா இருக்கட்டும் அந்த மாரி விஷயங்கள அவுங்க வந்து விரும்பி பாக்க மாட்டேங்கிறாங்க
ம்
ரெண்டாம் வகுப்பு அப்டின்றதுனால அந்த பா பள்ளிக்கு சம்மந்தமான அத புக்கல வரக்கூடிய இந்த பாடல் களையுமே போட்டு பாத்தே அதுக்கு ஒரே சண்ட சண்ட போட்டு அடிச்சுகிச் தே அழுதுகிட்டே எனக்கு இதெல்லா வேண்டாம் அப்டின் சொல்ட்டு தே ரகலே ஆயிட்டு வீட்ல
என்ன ப்ப ரெண்டாவுது கொழந்த அப்டினா டிராயிங் வரையிற கிளாசஸ்லா‌ இருக்கோ நமக்கு யூடியூப்லே யூடியூப் கிட்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் இர்க்கு யூடியூப்லே தனியா இரு கே ஆ அதுல போயிட்டு கொழந்தைளுக்கு ஆ அந்த யூட்யூப் கிட்ஸ்ல வந்து கொழந்தைளுக்கான அந்தஸ் ஸ்டோரி அ அந்த டிராயிங் அத மாரிதா வரு
ஓ செரி செரி
காமிச்சீங்னா அவுங்க நல்லா பாப்பாங்க அவுங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் மைண்டு நல்லா வரு
இப்ப அவுங்க தூங்கிட்ருக்காங்க எழுந்ததுக்கப்பறொ வேணுன்னா அத வேணா நா அவுங்களுக்கு போட்டுக் தர அவுங்க எப்டி எ றாங்க அப்டின்
அத மாரி நறைய க்ராஃப்ட்டு ஒர்க்கு வீட்ல கடக்குற அந்த வேஸ்ட்டு பேப் பரு அதுலேல்லா அந்த க்ராஃப்ட்டு ஒர்க் குன் சொல்லுவாங்க அத நீங்க கத்துக் குடுத்தீங்னா அவுங்களுக்கு மைண்டு கொஞ்சொ ரிலாக்ஸ்டா இருக்கு இப்ப நீங்க ஏதாவ்து நீங்க கார்ட்டூன் அது மாதிரி பாத்தீங்னா மைன் டு வந்து ஒரே ஏ ஒரு மாதிரி அந்த கார்ட்டூன் பாக்குற தொடர்ந்து பாத்துக்குட்டே இருக்கணு அப்டிதா இருக்கு மனநிலை
ஆமா அப்டிதா இருக்காங்க
ஆனா ஏதாவ்து க்ரியேட்டிவ்வா அந்த கா க்ராஃப்ட்டெல்லா செய்ற மேரி நம்ம பூ செய்றது ஒரு ஃப்ளவர் வாஷ் செய்யிறது அத மாரி நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா அவுங்களுக்கு புதுசா ஒன்னு கத் துக்குட்ட மாரியு இருக்கு தானா ஒன்னு செஞ்ச மேரி புதுசா உருவாக்குன மாரியு இருக்கு நறைய விஷயங்கள் மைண்டு வந்து யோசிக்கு புதுப் புது விஷயங்கள யோசிக்கு
ஓ அப்டிங்ளா ஏன்னா இப்ப எனக்கு செ எனக்கு அவ்ங்கள எப்படி டு வச்சிடு வைஃபை வச்சாச்சி ஆனா அவ்ங்களுக்கு எப்டி அத பயனுள்ள தா மாத்துறது அப்டினு எனக்கு தெரியில இன்ன என்ன செஞ்சா வந்து அவுங்களுக்கு சரியா வரு அப்டினு நா ஒன்னு வச்சுக் குடுத்துட்டு வரே ஆனா அவ் ங்க ஒண்ணு அத ஓப்பன் பண்ணி பாத்துட்ருக்காங்க நா வந்து செரி இந்தக் கதை கேக்குறதுக் திருக்குறளா இருக்கட்டும் இந்த ரைம்ஸா இருக்கட்டு அந்த மாரியான விஷ் யங்கள வச்சு குடுத்துட்டு வந்தேன்னா அதெல்லா எடுத்துட்டு எல்லோரு வாங்க சமைக்கிலாம் அப்டின்னு இந்த ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்குல்லையா
ஆ
அது பாக்குறாங்க அப்டி இல்லன் நா வேற ஏதாவது அந்த அம் இப்ப யூடியூப்லே இந்த சின்ன சின்ன அந்த இத சொல்லுவாங்கள்ல இந்த அ எப்டி சொல்றது குட்டி குட்டி இந்த இன்ஸ்டாகிராமெல்லாம் போடுறாங்கல்ல அ அந்த மாரி விஷயங்களே பாக்குறாங்களே தவிர ம மத்தபடி அவங்களுக்கு பயனுள்ளதான் அத பயன்படு த்தவே மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது மாத்தி வைச்சாலுமே ஒரு நிறைய அழுகை சண்டை அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துக்கறாங்க
ஏனா இந்த வயசுலயே நீங்க அந்த கார்ட்டூனுக்கு பழக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்
அ ஆமா உண்மையே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏனா பொழுதுக்கு து காலே தூங்கி எழுந்ததுமே டிவில இருந்து உக்காந்துறாங்க காலை இதுக்காகவே சிக் க்கிர எழுந்திருக்கிறாங்களோ அப்டினு நா நினைக்கிறே ஏனா சீக்கிரமா எழுந்திருச்சிராங்க அஞ்சற ஆறு மணிக்கல்லா எந்திருச்சராங்க ஆனா வந்து நேரா வந்து டிவிய போட்டு உக்காந்துடுறாங்க இப்பெல்லாம் நாங்க தூங்கும்பொழுது ரிமோட் எடுத்து ஒளியவச்சிட்டுதான் போய் படுக்கறோ
ம் இப்ப நீங்க இத வந்து கொஞ்சொ கொஞ்சமா தான் மாத்தலாம் ஒரேடியா மா த்தனுங்கறத முடியாது
ஆ
நீங்க வேணா கொ ஃபர்ஸ்ட்டு கிராஃப்ட் வந்து அவங்க செய்யறாங்கன்னா அவங்கள வுட்டுட்டு நீங்க தனியா வந்துட கூடாது அவுங்க செய்யும் போது நீங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் எப்டி எப்டி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும்
இப்ப கிராஃப்ட்டுனாஞ நம்ம வந்து அ கையில வந்து அவுங்க க த்திரிக்கோலு அந்த மாதிரி எல்லா எடுத்துக்கணும் தான போனு
கட் பண்ணி குடுக்கறதுல நீங்களே பண்ணுங்க
ஆ ஆ நா பண்ணி நா கட் பண்ணி கொடுக்கணும்
குடுத்தா அவுங்கள அந்த ஒட்ட வைக்கிறது இல்ல இந்த வரைஞ்சி அத இது பண்ண வைக்கிறது அதெல்லா அவுங்கள பண்ண சொல்லுங்க பக்கத்துலே இல்ல நீங்க செய்யு போது வந்து அவங்கள உக்காந்து பாக்க சொல்லுங்க
ஓ சரி சரி
அதெல்லாம் பண்ணாங்கனால இந்த இப்ப வெறும் பேப்பர்கள வச்சே நிறைய இந்த கிராப்ட் ஒர்க்குங்கிறதெல்லா பண்ணிட்டுதா இருக்காங்க அது நீங்க கட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவுங்க எடுத்து ஒட்டுறது அந்த மாதிரி சின்னசின்ன குழந்தை ஒரு ரெண்டாவது படிக்கக்கூடிய ப பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ அத மட்டு ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லுங்க
எனக் இப் என்ன அது இப்ப நீங்க சொல்ல போற கிராஃப் எனக்கு செய்ய தெரியா து அதனால நா வந்து அதுல போய் நா உங்க செய்ங்கன்னு சொல்லி நா எதுவு சொன்னது கிடையாது ஆனா அந்த டிராயிங் வ ரையறது அந்த கிட்ஸு ஒடைய அந்த டிராயிங் எல்லாமே நம்ம அதுலமே ல கனெக்ட் பண்ணி உட்ருக்க ஆனா அதுலயு அவங்க நகத்தி உட்டுட் நாமி இப்ப சொல்ல போனா அவனுங்க இவுங்களுக்கு போட்டு குடுத்துட்டு நானுமே கொஞ்ச கொஞ்ச நா வரையிறதே வரைஞ்சு நா பாக்ககூடிய அந்த ஒரு எனக்கே இது மாரி வரைஞ்சா நல்லாருக்குமோ அப்டின்ற மாரி எனக்கே அந்த ஒரு எண்ணம் வந்து நானே இப்ப வந்து வரையற நெலைமைக்கு வந்திருக்க ஆனா அவுங்க வந்து அதுல பெருசா ஒரு நாட்டமே காட்ட மாட்டேங்கிறானுக
அது வந்து மாத்துறது உங்க கைலதா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த டி வி கார்ட்டூன்கள பாக்கறத தவிர்க்க சொல்லுங்க ஏன்னா அது எ மைண்ட் வந்து ரொம் ரொம்ப அடிமையாக்கிடும் ரெண்டாவது வேற எதையுமே யோசிக்க தோணாது நல்லா செயல் திறமையா செயல் படுவாங்க நல்லா சின்ன பிள்ளைல ரொம்ப அறிவா இருப்பாங்க நம்ம நெனைப்போ செரி இவ்வளவுதா இருக்காங்க அப்டின்ட்டு இந்த மொபைல்ல அ வீடியோவா இருக்கட்டு கார்டூனா இருக்கட்டு பாக்கும்போது அந்த மூளை எல்லா வந்து ஒரே விஷயத்த தேட ஆரம்ப சிரு அது அப்டியே நம்ம சோம்பேறியா மாத்திடு கண்டிப்பா
ஆமா அது இப்ப என்னன்னா வு அவுங்க இப்ப ரொம்ப வந்து சேட்டை பண்றாங்க இப்ப நா ஸ்கூல்லயுமே போயிட்டு எல்லாருமே அடிச்சடுறாங்கல்லா
ஓ
ச்சர்றாங்களா கிள்ளி வுட்டுறாங்களா ஆ ஆனா நல்லா படிக்கிறாங்களா அவுங்க ஒடைய ஆசிரியர் வந்துட்டு நேத்து அவுங்க அப்பா போயிட்டு ஸ்கூல பாத்துட்டு வர சொன்ன பாத்துட்டு வந்தாங்க அவுங்க சொன்னாங்களா நா நல்லா படிக்கிறாங்க படிப்புல லா எதுவு சொல்ல முடியாது ஆனா சேட்ட அதிகமா பண்றாங்க அ பிள்ளைங்கள வந்து அடிச்சுப்புடுறாங்க கிள்ளி வுடுறாங்க நல்லா அப்டின்ற மாரி சொல்றங்க அதே மாரிதா வீட்லயுமே நடந்துக்கிறாங்க வீட்டுலயுமே வந்து அவுங்க தங்கச்சி வந்து சுல்லு சுல்லுனு அடிச்சபுடுறாங்க நம்ம பாக்காத நேரத்தல அடிச்சிடுறாங்க ஆ நம்மகிட்டயு சண்ட கிண்ட போடுறாங்கல நல்ல கிள்ளிறாங்க அந்த கிள்ளல்லா அவ்ளோ வலிக்குது அந்த மாரி கிள்ளிவுற்றாங்க வெறு எலும்பு தோல் ம்மா இருக்காங்கல்ல அந்த எலும்ப வச்சுக்கிட்டு நல்லா கிள்ளி வுட்டுறாங்க அதான் செரி அவுங்களோட மைண்ட் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்பிடின்னு சொல்லிட்டு பாத்தேன் நீ என்ன பண்றது அப்பிடின்னு எனக்கும் ஒன்னும் தெரியல
இப்ப தா கிளாஸ் வந்து முன்னாடியே போடுறதா சொல்லிருந்தீங்களே அது
ம் எங்க உங்க அழைச்சிட்டு போய் ட்டு ஓடணு அதுவே அவுங்க வந்து எதுவோ நாட்டோ காட்ட மாட்டேங்கிறாங்க அவுங்க மொதல்ல ஏதாவது பண்ணதானே இப்ப அவுங்க அழைச்சிட்டு போய் சேத்து விட்டாங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றத நா யோசிக்க முடியு அவுங்க அழைச்சிட்டே போ மாட்டேங்கிறாங்க
கஷ்டம்தா ஆனாலு
உண்மையா ரொம்ப கஷ்டதா அது அவங்க வந்து ஈடுபாடோட அழைச்சிட்டு போனாங்கன்னா கொஞ்ச நல்லாருக்கு இ எங்க அவன் அவுங்க அதுல ஈடுபடவே மாட்டங் ங்கிறாங்களே நானு என்ன பண்றது சொல்லுங்க அவுங்க மூஞ்செல்லா வேற அந்த நெத் நெத்திக்கிட்டல்லா வேற ஒரே பருவப்பருவா மூஞ்செல்லா பருவப்பருவா வருது
யாருக்கு
எ பெரிய பாப்பாவுக்கு
ம்
நா ஏற்கனவே சின்ன பாப்பாவுக்கு இருந்தது கேன் இந்த கைல லா ஒரு அலர்ஜி மாரி இருந்தது
வெயில் சூடுனால அப்டி வருதா இல்ல அப்டி வேற எதுவு தொற்றுனால அது மே
ஓ நா நெனக்கிற வேர்வையாதா இருக்குன் நெனக்கிற ஏன்னா ஒடம்புலல்லா எங்கியு இல்ல ஆனா மூஞ்சி மேல பாத்தீங்கன்னா முன்னாடி மூஞ்செல்லா பாத்தா கொஞ்சொ நல்லாருக்கு பாக்கறதுக்கு ஷைனி சின்னப் புள்ள மூஞ்சில்ல ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி ரி இல்ல முஞ்செல்லா அங்கங்க குட்டி குட்டி குட்டி ட்டிட்டி பருவா நெத்தி ஃபுல்லாருக்கு அது மேரி இந்த மூக்குக்கிட்ட கண்ணத்துக்கிட்டல்லா இருக்கு செரி அதா நாளக்கி மருத்துவமனக்கி அழச்சிட்டு போனு அப்டின்னு நென்ச்சிட்ருக்கோ அ அதா நா சொன்ன ஏற்கனே கும்பகோணத்துல காமிச்சவங்க நல்லாதா பாத்தாங்க அங்க குடிக்க போலாங்குறதுக்கு இவ்ங்க இங்க திருவாரூர்லயே காட்டுவோ அப்டிங்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு லீவாயிடுச்சி அவுங்களுக் கே ஆ நாளைக்கு லீவ் போட முடியாது நேத்து அர நாள் லீவாயிரு சே எனக்கு எனக்கு ஒரு நம்ப இங்கெ இங்கயே கொண்டு போய் காட்டு எப்டி இருக்ன் பாத்துட்டு இல்லனா அப்பறமா திருவாரூர் தா கும்பகோணொ கூட்டுட்டு போவோ அப்டின் சொல்லியிருக்காங்க அத அழச்சிட்டு போய் காட்
இந்த பைத்தம்பருப்பு மாவுன் சொல்றாங்கல்லையா அது வேணா போட்டு தேச்சு குள குளிப்பாட்டி பாருங்கள
அதுதா தேச்சி குளிக்க வெச்சியிட்ருக்கே அவுங்க பாட்டி அரச்சிக் குடுத்து குடுத்ருந்தாங்க முன்னாடியே ஊருக்கு போறத்காகவே அரச்சி குடுத்துருந்தாங்க அததா தேச்சி குளிச்ச வெச்சியிட்ருக்க ஆ ஆனா ஒன்னு சரியா வரல அழச்சிட்டு போயிட்டு சுமா என்னான் பொதல்ல பாத்துட்டு வந்தா அதுக்கப்பறொ வேற எங்கேயாவ்து ஒடம்பு எதுவு ப பரவுனது அப்டின்னா கொஞ்சொ பயமாருக் குல்ல இ சின்னப் புள்ளைங்க
ஆ சில பேருக்கு அந்த வெயில் ஒத்துக்காம அது மாதிரி ஆகு எனக்கே கூ டதா ரொம்ப நா வெயில்ல அலஞ் சன்னா ஏ கையெல்லா அந்த மாரி பொரிப் பொரியா வரு எனக்கு அந்த அது எல்லாருக்கு வராது அந்த சென்சிடிவ் ஸ்கின்னுன் சொல்வாங்க அது தொட்ட ஒன்னே அலர் ஜி ஆகர மாறி ஸ்கின்னு இரு க்கு சில பேருக்கு அவுங்களுக்கு மட்டுந்தா அப்டி ஆகு இப்ப நானே இங்க அதுக்காக்தா நா இங் கைல க்ளவுஸெல்லா போட்டு பாப்ப அது போட்டாலுமே லைட்டா வந்துரு இருந்தாலு அது போட்ற துனால எனக்கு கொஞ்சொ சேஃப்டியா இருக்கு அவுங்களு அது மேரி வெயில்ல அலையிறதுனால அவுங்களுக்கு வந்துருக்லா
ஆமா அப்ப அவ்ங்களுக்கு வந்து இப்ப நெத்திலதே ஸ்கூ வேர்வைனால இந்த மாரி இருக்கா இல்ல ஆ அழஷ்ட்டு போயிட்டு என்ன கார்ணொ அப்டின்றதா பாக்கணு ம் நாளக்கி மருத்துவமனக்கிதா கூட்டிட் டு போணு அப்டின் நெனச்சிட்
எந்த யாரு நம்ப வீட்டிற்கு அருகிலே மருத்துவமனை இருக்கா இல்ல வெளியூர்தா போய் பாக்கணுமா
இல்ல நாந்தா வெளியூரு கும்பகோணம் போய் இத்துட்டு போலா அழச்சிட்டு போயிட்டு அங்க போய் பாப்போ அப்டின் பாத்த இவுங்கதா கும்பகோணொ வேண்டா கேல் ருகாமையிலுள்ள மருத்துவமனைக் அழைச்ட்டு போ பாக்லா அப்டின்ற மாரி சொல்றா ம் உ பாக்லா எங்க கூட்டிட்டு போறாங்கன் எனக்கு சரியா தெரியிது அ எத எப்டின்னு பாக்குணு ஆ நாளை கும்பகோணம் போறதுக்கு நேரா ல்றாங்க
ஆமா இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தா காமிக்கலா இப்போதைக்கி அருகில் உள்ள மருத்துவமனைலியே பாருங்க அது சரியாயிருன்தா நெனை க்கிறே ஏனா வெயில் காலமா இருக்கில்லையான் அதனால கூட வந்திருக்லா காம்ச்சுட்டு அதுக்கப்றோ ச சரியா ல்லைனா நீங்க அங்க போய் அழைச்ட்டு
அதத்தா இவுங்ளு சொல்றாங்க இங்க அருகாமைல உள்ளதுல பாப்போ சரியாகலேன்னா நம்ம தூரமா போயிட்டு போவோ அப்டின் சொல்றாங்க சரிங்க தோழி மீண்டு அடுத்த அழைப்புல பேசலாந் தோழி
ஆ செரி ஸ்